ஆ வணக்கம் தோழி நா பேசறது கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு ரொம்ப நல்லா இருக்கே அப்றோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா வந்து மதிய உணவெல்லா ரெடி பண்ணியாச்சு இன்னு கொஞ்ச நேரத்துல போய் சாப்டணு அதுதா சரி அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஓரளவுக்கு நல்ல தலைப்புகளா ரெண்டு தேர்ந்தெடுத்து பேசிக்கலாமே அப்டின்ட்டு தா நீங்க
ஆ நானு இனிமேதா இன்னு இந்த பையனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு தா நா சாப்டணு
ம் சேரி சேரி ஓகே தோழி இன்றைய தலைப்பு நம்ம என்ன பேசலா
அது நம்ம உடல் நலம் வந்து நல்லா இருந்தாதா நம்ம எந்த வேலையுமே பாக் பாக்க முடியு அதனால நம்ம உடல் நலத்த பத்தி பேசலா
நிச்சியமா நிச்சியமா அருமையான தலைப்பு உடல் நலம் அப்பிடின்னு பார்தீங்கனாக்கா உண்மைய சொல்ணு அப்டின்னாக்கா நம்ம பாட்டி தாத்தா காலத்துல அவங்க இருந்த ஒரு தெம்போடதையு திடத்தோடையு நம்ம இல்ல நம்ம இருக்கறதுல நம்ம பசங்க ஒண்ணுமே இல்ல அதுதா நெஜோ நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா இப்போ ஏ பையன்ல்லா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தா படிக்கிறா இப்போ அவனுக்கு பாத் தீங்கன்னா தல சுத்துது கால் வலிக்கிது மருந்து தேச்சி விடு அப்டின்னு சொல்றா இவ்வளவுத்துக்கு அவே வெளில போய் அவ்வளவா வெளையாடவு மாட்டா அதாவது வெளையாடுவா இப்ப வந்து டி வி கொஞ்சோ பாக்குறனால வெளில போ மாட்றா ஆனாலு பாத்தா அவனுக்கு கால் வலிக்குது கேட்டா ஸ்கூல்ல ரொம்ப நேரோ விளையாண்டியா ஓடி விளையாண்டியான்னு கேட்டா இல்ல அப்டின்னு சொல்றா ஆனா ஆ இப்ப ஏதோ நம்ம இருக்குற ஒரு ஆ ஹெல்த்து கூட அவங்களுக்கு இல்லாம போயிருச்சு
நிச்சயமா அதாவது நம்ம பாட்டி தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா க கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி சிறுதானிய வகைகள் நெறையா சாப்ட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வெவசாய நெலத்துல அது வந்து உண்மையாவே அதுக்கான ஒரு ஆறு மாசோ வெளைக்கிற டைம் அப்டின்னாக்கா அந்த முழுக்கால பயிர்க்காலம் அப்டின்னுவாங்க இல்லையா அந்த முழு பயிர் காலத்தயு முடிச்சி அது அறுவடையாகி வந்ததுனால முழு தெம்போட அந்த காலத்துல அது எல்லாமே ஆரோக்கியமான உணவா இருந்தது இயற்கையா விளைய வெளையிற பழங்கள் காய்கறிகள் எல்லா சாப்ட்டதுனால அந்த ஒரு தெம்பு அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா இயற்கை சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்தது இன்னக்கி இப்ப இருக்குற அந்த மாசு பொல்யூஷன் எல்ல எல்லா வகையான பொல்யூஷனு இருக்கு நம்ம நாட்ல இப்பல்லா அந்த மாதிரி எந்த ஒரு பொல்யூஷனு இல்லாம இருந்ததுனால தேக ஆரோக்கியம் அப்டிங்கிறது வந்து அருமையா இருந்ததுங்க அவங்களப் பொறுத்த வரைக்கு ஒரு தண்ணி குடிச்சா கூட அவ்ளோ தித்திப்பா இருக்கு ஆத்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடத்துல குளிப்பாங்க குடிப்பாங்க நம்மள மாதிரி சுடு தண்ணி வச்சிகிட்டு காச்சிகிட்டு ஆர் ஓ வ வச்சிகிட்டு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரில்லா அந்த ப்யூரிஃபையிங் சிஸ்டமே கெடையாது ஒரு அழகா ஒரு துணில வடிகட்டுவாங்க ச்சுவாங்க குடிப்பாங்க அவ்வளவே தா அது அத்தனைக்கு காரணோ அவ்ளோ பலோ குடுத்தது அவங்களுக்கு நம்ம இப்ப அதுல பாதில இருக்கோ பாத்தீங்கன்னா நேத்து வெதைக்கிறாங்க இன்னைக்கி நெல் ஆகுது நாளைக்கி அரிசியா வருது மூட்டையா நம்ம வீட் ல எறங்கிடுது அதுல என்ன தெம்பு இருக்கு ஃபுல்லாவே ரசாயனோ காய்கறியு நேத்து வெதைக்கிறாங்க இன்னக்கி அறுவடையாயிட்டு நம்மளுக்கு சந்தைக்கு வந்துருது இந்த மாதிரி அவசர உலகத்துல நம்ம சாப்ட்றதே வந்து தக்கையாதா கருதப்படுது நாளைக்கி நம்ம பசங்களுக்கு இருக்குறது என்னன்னு இருக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டா தா இருக்கு இது பத்தி உங்க கருத்து தோழி
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா அந்த காலத்துலயெல்லா அப்டிதா ஒரு ஆறு மாசோ இப்ப ஒரு பயிர் வந்து ஆ வெளஞ்சி வர்றதுக் கே மேக்சிமம் வந்து ஆறு மாசோ ஆகு ஆனா இப்பெல்லா அந்த மாதிரி இல்ல ஆ ரெண்டு மாசத்துலயே அதா வெளஞ்சி அரிசி வந்துரு து மூணு மாசத்துல இந்த மாரி நெறையா வந்து வந்துருச்சு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அது சீக்கரோ வெளையணு பூச்சி வைக்க கூடாது அந்த மாரி காரணங்களுக்காக பாத்தீங்கன்னா பூச்சி மருந்தெல்லா நெறையா அடிக்கிறாங்க இப்போ நெல் நெல்லா இருந்தாலு செரி காயா இருந்தாலு செரி ஒரு மரத்துக்குமே பாத்தீங்கன்னா பூச்சி வரகூடாது அப்டின்னு சொல்லி அதாவது ஒரு பொருள் வந்து எந்த ரசாயனமு இல்லாம இருந்தாதா அதுல வந்து பூச்சியே வந்து வரு ஆனா இப்ப இருக்கிற அந்த மருந்து எல்லாமே அடிக்கிறனால பாத்தீங்கன்னா அந்த இது எல்லாமே இப்போ இப்போ வெண்டைக்கானு ஒண்ணு நறுக்குனோ அப்டின்னா முன்னாடில்லா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள புழுலா இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத் வெண்டக்கா நறுக்குனோனா அதுல ஒரு குழு கூட வரதில்ல ஏன்னா அந்த பூச்சி மருந்து அடிக் கிறநலா வந்து அந்த மாரி எதுமே இருக்க மாட்டிது ஆனா அ நம்ம வந்து அந்த உறவு வந்து சாப்பிடும் போது அது போய் நம்ம உடம்புக்குள்ளயு வந்து நெறைய வந்து நோய்கள் எல்லா உண்டு பண்ணுது அதுக்கப்பறோ அ ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க சொன்ன மாரி இப்ப வந்து பசங்கன்னே குட்டி பசங்கன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த டேஸ்ட்ட கண்டுபிடி புடிச்சிறாங்க அதுல அஜினோ மோட்டோ இந்த மாரில்லா நெறைய கலக்குறனால அது வந்து சுவை வந்து அதிகமா இருக்கு இருந்தாலு வந்து அது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப கெடுதி வந்து படுத்துது சின்ன வயசுலேயே பாத்தீங்கன்னா அ கண் பார்வ மங்கு போகுது சுகர் வருது ப்ஷர் அதிகமா இருக் தலவலி வருது இந்த மாரி வந்து இந்த வயசுலயே வந்து இந்த மாதிரியான உணவுகள் வந்து அ சத்து இல்லாம சாப்பறனால அ சின்ன வயசுலேயே வந்து பல நோய்கள் வந்து கொழந்தைகளுக்குமே வருது இப்போ எல்லா பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கே பாத்தீங்கன்னா அ தேர்ட்டி தா இப்ப மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி இப்ப சுகர் வந்துருச்சு அப்ப இன்னு வந்து அவங்களோட இன்னு அவங்க கொழந்தைங்கள பா க்கணு இப்பதா பைய ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கு போது அவங்க கொழந்தைங்கள பா இதெல்லா இருக்குது அப்போ வந்து நம்ம இப்போ வந்து நெறைய ட்ரீட்மெண்டு பண்றாங்க அதுலயு பாத்தீங்கன்னா கேட்ட டேப்லெட் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது அதுனாலயு சுகர் வருது இப்டில்லா சொல்லு போது நம்ம எ எத வந்து ஆரோக்கியம்னு நம்புறதுனே புரியல செரி உங்க கருத்த சொல்லுங்க தோழி
நிச்சயமா உடல் நல சீர்கேடு அப்டின்றதுக்கு அழகான ஒரு வெளக்கோ சொன்னீங்க மருந்து மாத்திரைல தா மனுஷங்க இப்போ வாழறாங்க இருவது வயசுலேயே சுகரு முப்பது வயசுலயே சுகர் பொறக்குற கொழந்தைக்கு சுகரு இப்டின்ற ஒரு காலகட்டத்தில தா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோ அந்த காலத்துல வந்து நம்ம பாட்டி தாத்தாக்கு எல்லா சுகர் இல்லன்னு நெனைக்கிறீங்களா அத்தன பேருக்கு இருந்திருக்குங்க பி பியு கண்டிப்பா இருந்திருக்கு ஆனா அதுக்கான வழிமுறைகள் இயற்கையாகவே அவங்க செஞ்சாங்க பாவக்கா சாப்டுறது இல்ல அதுக்கு தகுந்த மாரி கீர சாப்டுறது வெந்தயோ சாப்டுறது அப்டின்ற மாரி அவங்க இயற்கை வழியிலேயே கொண்டு போனதுனாலதா உடல் நலம் பக்காவா இருந்தது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னு போற காலகட்டத்த பாத்திங்கனாக்கா எத முன்னோக்கி போறோ இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு் ஒரு கப்புல நூடுல்ஸ்ன்னா தண்ணிய ஊத்த வேண்டியது சுடு தண்ணிய ஊத்த வேண்டியது சாப்பிட வேண்டியது அதுதா நூடுல்ஸ்ஸு முடிஞ்சு போச்சு அடுப்பே பத்த வைக்க வேண்டா அதே மாரி இன்ஸ்டன்ட் ரைஸு இன்ஸ்டன்டு பிரியாணி எல்லாமே இன்ஸ்டன்டு இன்ஸ்டன்டுனு வந்துருச்சு அதுல வந்து அவ ஏதாவது இந்த அடிஷ்னலா வந்து கெட்டு போகாம இருக்குறதுக்குன்னு இருக்குற ரசாயனத்த போடாம எப்டி இருந்தாலுமே சேக்காம அத ஓ தயாரிக்க முடியாது அதல்லா சாப்ட்டாக்கா உடல் நலம் கண்டிப்பா பாதிகுங்க இன்னு கொஞ்ச நாள் போச்சுனாக்கா காலைல மானிங் டிஃபன் அப்டின்னு ஒரு மாத்ர மதிய லன்ச்சு அப்டின்னு ஒரு மாத்ர நைட்டு டின்னர் அப்டின்னு ஒரு மாத்ர இப்டிதா முடிய போது நம்ம காலோ என்னா வந்து மாத்ரயிலயே வந்து காலோ போறதுனால அந்த ஒரு மாத்ர போட்டீங்கனாலே நீங்க சாப்பாடு சாப்ட்ட முழும வந்துரு உங்குளுக்கு பசிக்காது அந்த தெம்பு வந்துரு அப்டின்ட்டு கண்டிப்பா கொண்டு போ போறாங்க இதல்லா நன ச்சாலே சிரிப்புதா வருது நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொலும்போது எனக்குமே சிரிப்பு தா வருது ஒரு மாத்ரைல நம்பளோடது சாப்பாடு ஒ காலை நேர சாப்பாடு மதிய நேர சாப்பாடு முடிஞ்சுச்சுனா என்ன ஆகுறது அ அதுகப்றோ அப்பற வந்து பாத்தீங்னா இப்ப இருக்குற அவசர உலகத்துல எல்லாருமே வந் து என்ன பண்றாங்னா அ ஒரு உடல் பயிற்சிங்றதே பண்றதுல்ல கால்ல எந்திரக்றமா அ குடிக்குறமா வேலைக்கு போறமா இப்டிதா இருக்றாங்க அ எதோ கொஞ்சோ ந காலையில எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போவோ இந்த மாரி அதிகாலைல ப்ப யாருமே எந்திரிகிறது இல்ல இனிமேல் இதே பாத்தீங்னா ஏல்ரைக்கு தா எந்திருப்பே ஏனா ஃபோனு ந்த ஃபோன பாத்துட்டே நைட்டு தூக்க வராது அது எப்டி இந்த ரீல்ஸ் பாக்குறது அ எதுனானு வீடியோஸ் பாக்குறது இந்த மாரி பாத்துட்டே இருக்குமோது அதுலே நம்ம அடிக்ட் ஆயிரு அதுனால நம்ம தூக்கமு போயிற்து இந்த தூக்கோ இல்லனா என்ன ஒட உடம்புல நறைய ப்ரச்சன வரு அதுவே பாத்தீங்னா கால்ல என்னால எனக்கே சொல்றே தல சுத்து எந்திரிச்சா அந்த தூக்கோ இல்லாம இருக்குறதுனால
அ நீங்க சொல்ற மாரி ப்ப காலைல எந்திரிச்சாக்கா சூரியன பா்த்தவங்க எத்தன பேரு அப் ப்டின்ற மாரி அய்டுச்சு பிளாட் சிஸ்டம்ல கதவ மூடி க்ளாஸ்அ இழுத்து மூடிட்டு ஏசிய போட்டுட் டு இருவத்நாலு மண்நெரோ இரு குற அப்டின் சொல்றாங்ளே காண்டி அந்த இயற்கை சூழ்நிலைகோ உடற்பயிற்சி கோ இயற்கைக்கு போறதுக்கோ யாருமே தயாரா இல்ல நிச்யமாவே யாருமே தயாராக இல்ல இப்ப இருக்குற காலகட்டத்துல ஒன்னுமே ல்ல பழங்கள சாப்புடுங்கன்றாங்க சரி பழங்கள் சாப்பட்றதுல்லியேன் தாய்மார்கள் வந்து ஜூஸ குடுத்தாக்கா ஜூஸ் நீ ப பண்றது நல்லாவே இல்லமா அப்டின்ட்டு டப்பால விக்குறா ஜூஸூ அவ வந்து ஒரு வருஷத்துக்கு கெட்டு போவாம இருக்குன்றா நம்மக்க வீட்ல தயாரிக்ற ஜூஸ் வந்து அர மண்நேரத்துல குடி குடிக்கலன்னா கெட்டு பொய்டு புளிச்சுருன்றோ நம்ப ஆனா ஒருத்த வந்து ஒரு ஜூஸ் ஒரு வருஷத்துக் கெடாம இருக்கு அப்டின் சொல்றானா என்னன்னல்லா அதுல சேத்துருப்பா என்னன்னல்லா அதுல போட்ருப்பா அது மெது மெதுவா நம்மளோட ஒடல் நலத்த எவ்ளோ குடிக்குது அப்டின்ற வி ஷ்யத்தையே யாருமே உணர மாட்டேங்குறாங்க சரி ஓகே கொழந்தைங்க கேக்குறாங்ளா இந்தா நீ குடிச்சா போது இந்தா புடி அப்டின்ட்டு குடுக்க வேண்டியது அதுல அவ உண்டான சக்கரையு போட்டு ரசாயனத்தையு போட்டு எது எது கெட்டு போவாம இருக்குறதுக்கு அத்தனையு போட்டு அது பசங்களுக்கு ஃபுல்லா நோய்வாய்ப்படுறாங்க கண்டிப்பா நோய்வாய்ப்பட்றாங்க எதனால அப்டிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதா யோசிக்கிறாங்களே காண்டி நம்ம செய்யறதுதா தப்பு நம்பள நம்ம பெரியவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அந்த உடல் நலத்த நம்ம பசங்குளுக்கு இருக்கணு அப்படிங்கறதே இல்லாம போயிடுச்சு என்ன கேட்டாக்கா இன்றைய காலகட்டத்துல ஒருத்தனுகு இவ்வளோ சொத்து இருக்கு அவ்ளோ சொத்து இருக்குன்ற மதிப்பு கூட வேணாங்க நல்ல படிப்பு அவனோட உடல் ஆரோக்கியமான ஒரு நெலைமையு மட்டு தாங்க அவனுக்கு சொத்தே வேற எதுமே சொத்து கிடையாது நிச்சிமாவே உங்களோடைய எண்ணம் தோழி
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா நம்ம வந்து இப்ப வந்து உடல் ஹெல் பிஃயா இருந்தாலே வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கிலா அஹ் இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல போய்ஹ் நம்ம வெளில சாப்ட்டு அத சாப் இத சாப்பிட்டு தூங்காம ஃபோன பாத்து அஹ் எதோ ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாரி சாப்பிட்டு நம்ம உடல் நலத்தையு கெடுத்து ஹாஸ்பிட்டல்ல போயி அ காச குடுத்து உங்காந்துட்டு இருக்குறதுக்கு ஆ ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்ட்டு நம்ம நிம்மதியா ஆரோக்கியமா இருந்தாலே போது
நிச்சியமா நிச்சியமா ஒரு அருமையான தலைப்புல நம்ம அழகா பேசினோ நம்ம உடல் நலம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷ்யோ அருமையா பேஸ்னோ ரெண்டு பேரு அடுத்த ஒரு தலைப்புல மீண்டும் சந்திக்கலாம் தோழி வணக்கம்
நன்றி பாய்
பாய்